ல்லோ
சொல்லுங்க வணக்கோங்க
வணக்கங்க என்ன பண்ணிட்ருக்கிங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கங்க நீங்க எப்டிருக்கீங்க
நானு நல்லாருக்க சாப்டாச்சுங்களா
ம் சாப்டங்க நீங்க வீட்லருக்குறவங்க எப்டி இருக்காங்க
எல்லா நல்லாருக்காங்கங்க எப்டி போச்சு இன்னை க்கி நாளைக்கி இன்னக்கி நாள் எப்டி போச்சு உங்களுக்கு
நல்லா போச்சுங்க உங்களுக்கு எப்டி போச்சு
ம் ம் எனக்கு நல்லா போச்சுங்க இன்னக்கி இன்னக்கி பாத்திங்கனா செம்ம வேலையா போச்சு
ஆமாவா நறய பேரு வத்துட்டாங்களா
ஆமாங்க அம் ஸ்மூத்னிங்கன்றது பெரிய ப்ராசஸு ஆ ரொம்ப நேர வேல அது நாலு மண கிட்டதிட்ட நாலு ஒரு மூத்னிங்கன்றது நாலு மண் நேர வேல அது அதுவே மூணு பேரு வந்டாங்க
அய்யயோ
ரொம்ப கஷ்டமாயிச்சு ரொம்ப டையடா ஆயிச்சு
ஆ மீண்டுமே செய்ணுமா அதல்லா
ஆங்க நின்டு டே செய்ணு கொஞ்ச நேர கூட ரெஸ்டு இல்ல ஆனா ஒன்னு ஒன்னுத்துக்கு ஒரு ஒரு மண் நேர டைமிங் குடுக்குனு மூணு பேரு வந்ததுனால இவுங்ள முடிச்சிட்டு அவுங்க கிட்ட போய் அவுங்ளுத முடிச்சுட்டு இவுங்ககிட்ட வந்து அப்டியே டைம் போய்ச்சுங்க
சரி வேற யாரையாது வேற யாரையாது உங்குளு பதி செய்ய சொல்லிருக்கலால்ல ஒரு மூணு பேரு வந்தாங்கன்னா மூணு பேரையு நீங்க ம ட்டு்ந்தா பாக்கணுமா வேற யாரையுல்லா வச்சு
ஆ இது வந்து ரொம்ப சின்ன பால்லருந்த நா ஒன்னு பிராண்டல்லல்லா செய்ல சும்மா சின்ன பார்லல்ல தா செஞ்சுட்டுருக்க ஆ என்ன விட ஜூனியர் தா இருக்காங்க அதனால அவங்களுக்கு தெரியாது இது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட ட்றதுனால அவுங்களுக்கு தெரியாது
சின்ன சின்ன சின்ன சின்ன வேலையல்லா அவுங்ளு ட்ட விட்டுட்டு ஏதா முக்கிமான வேலைய மட்டு நீங்க பாத்துக்கிங்னா ஒங்களுக்கு வேலையு கொஞ்ச கொறயு அவங்ளு கத்துக்கன மாரி இருக்கு அது
த்துக்கனமாநீ தா ஆகு இ இத பாத்தீங்னா ஓனர் அவங்கிட்ட குடுக்க பைய்பறாங்க அந்த சின்ன சின்ன வேலய கூட அவுங்க கிட்ட குடுக்க பையப்புறாங்க ஏனா இதுக்கு காசு வந்து அவ்ளோ கட்றாங்க கஸ்டமர் ஒரு ஸ்மூன் இங்கு எப்டியு ஒரு ஒன்பதாயிரவலந்து பில்
எங் காசல்லா சொல்லாதிங்க கஷ்டமாருக்குது
ஏங்க அப்டி சொல்றீங்க
வேணாங்க அத பத்தில்லா கா ச பத்தில்லா சொல்ல கூடாதுங்க
ஆ ஆந்
ஏதா சாப்பிற பொருள பத்தி சொல்றீங்களா சொல்லுங்க எனக்கு புடிக்கு இந்த இதை பத்தி எல்லா பேசுனீங்கன்னா எனக்கு கஷ்டமாயிரு
அப்படிங்களா ஆ நீங்க நீங்க என்ன சமையல் ரொம்ப நல்லா செய்வீங்க உங்க வீட்டுல நீங்க சமை சமைக்கிறத எது விரும்பி சாப்பிடுவாங்க என்ன ஐட்டம் நீங்க நல்லா செய்வீங்க
உண்மையை சொல்ல போனா நா சமைக்கிறது எதுவுமே எனக்கு புடிக்காதுங்க எடுத்துன்னு போனா மத்தவங்கதா நல்லா இரு ரென்ஸ் சாப்டுவாங்க நா அவங்கள்து வாங்கி சாப்டுவே ஓசி சாப்பாடு தா டேஸ்ட்டு
எல்லாருக்குமே அதுதானங்க இப்ப நம்ம செஞ்ச சாப்பாடு நம்மளுக்கு புடிக்காது ஆனா மத்தவங்க எ சமையல கூட அப்டித்தா சொல்லுவாங்க ஆனா எ சமையல எனக்கு சுத்தமா புடிக்காது மத்தவங்க என்னனுவாங்கனா விரும்பி சாப்டுவாங்க நல்லாருக்கு அப்டின்ற மாரி அதே மாரிதா நீங்க எ எதுல ரொம்போ ஸ்பெஷல் ஸ்வீட்டா காரமா
ஸ்பெஷலல்லா இல்லங்க செய்வே பீர்னி செய்வே கீ ரைஸ் செய்வே கீ ரைஸ் செஞ்சா நல்லா இருக்குதுன் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலா சொல்வாங்க
ம் அது எப்டிங்க செய்யறது நா ட்ரை பண்ணிருக்கே ஆனா எனக்கு அது ஒழுங்கா வந்தது இல்லைங்க கீ ரைஸு
நா கீ ரைஸ கீ ரைஸ் மாரியு செய்வே அது கூட அந்த வெஜிடெபிள் புலாவ் சொல்லுவாங்க இல்லலைங்ளா பல்லுச்சோறு அது மா இருக்கு நா செய்யறது ரெண்டுத்தையு சேத் செய்யற ரெசிபியா இருக்கு அது அதனால என்து டேஸ்ட் வேற மாரி வருதோ என்னாவோ
அப்டிங்களா ஒரு நாள் சாப்பட்றதுக்கு ஒச ரமே உங்க வீட்டுக்கு வரணும் போல இருக்கு ரெண்டுத்தையு மிக்ஸ் பண்ணி பீர்னி செயறேன்றீங்க புலாவ் செயறேன்றீங்க நெஜமா அதெல்லா பாக்குவனே தவிர்த்து நா செய்யறதில்லைங்க எப்டிங்க செய்றீங்க கொஞ்சோ ரெசிப்பி சொல்லுங்ளே
ஆ ரெசிபிங்ளா எது புலாவு சொல்ட்டுங்களா பீர்னி சொல்
இல்ல பீர்னில புலாவ் சொல்லுங்க காரோ தா எனக்கு ரொம்ப புடிக்கு ஆம்மா
புலாவ் செய்யணுனா பா பாஸ்மதி ரைஸ் இல்னா சீரக சாம்பா ரைஸ் எடுத்து ஃபஸ் ட்டு ஊற வச்சுக்கணு உங்களுக்கு தேவையான அளவு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு க் ளாஸ் நீங்க த அரிசி வச்சீங்க அப்டின்னா ரெண்டு கிளாஸ்ஸூ ஃபஸ்ட்டு அளந்துக்ங்க ரெண்டு க்ளாஸ் அரிசி வைங்க ஊற வச்சிட்டு
ம்
அ தாளிக்கும் போது கொஞ்சமா நெய்
ம்
அப்பறமா எண்ணெ பாதி பாதி ஊத்துங்க ஏன்னா மொத்தமா நெய்யே விட்டாலு நமக்கு க ட்படி ஆகாது அந்த நெய் ரொம்ப டேஸ்ட் இருந்துச்சுனாலு தெகட்டிடு அதனால பாதி நெய் பாதி எண்ணென் சொல்லிட்டு ஒரு நூத்தி அம்பது கிராம் ஊத்துங்க அப்றோ அதுல பட்ட லவங்கோ ஏலக்கா பிரியாணி எல போட்டு அது கொஞ்சோ பொரிய விடுங்க
ம்
அது பொரிஞ்ச அப்றோ வெங்காயோ ங்ளா
ம்
நல்லா வெங்காயத்த கொஞ்சோ நெறைய போட்ணு ஸ்லைஸா மெலிசா கட் பண்ணுங்க வெங்காயத்த
ம்
கட் பண்ணி நல்லா வதக்குங்க வெங்காய வந்து பொன்னிறமா வரணு
ம்
வெங்காயம் பொன்னிறமா வந்த ஒடனே அதுல ஒரு மூணு பச்ச மொளகா போடுங்க கீறி போடுங்க
ஆ பச்சை மொளகா போட்ணுங்ளா ஆ
பச்ச மோளகா கீரி போடுங்க
ம்
அதுக்கப்பற அதுல உங்களுக்கு வேணு அப்டின்னா இது போடுங்க கொஞ்சோ வெஜிடபள்ஸ் போடுலா பட்டாணி ஊற வச்சு பச்ச பட்டாணி போடுங்க
ஆ
அப்பறமா பீன்ஸ் போட்லா உருளக்கிழங்கு போடுலா கரட் போடுலா இதல்லா போட்டுட்டு நல்லா வதக்குங்க
ம்
அதுக்கு அப்பற வந்து சின்னதா ஒரு தக்காளி போடுங்க சின்ன சின்னதா கட் பண்ணி தக்காளி
ஆ
சின்னதா ஒரு தக்காளி போடுங்க அதுக்கு அப்பற புதினா ஒரு கைப்புடி அளவு
ம்
கொத்தமல்லி ஒரு கைபுடி அளவு போட்டு நல்லா வதக்குங்க
ம்
வதக்கிட்டு தேங்கா பால் எடுத்து வச்சிருங்க தேங்கா பால்லு இப்ப ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்துன்னிங்க அப்டின்னா நாலு கிளாஸ் தேங்கா பால் ஊத்துங்க ஆமா
ஆ
ரெண்டு மடங்கு தண்ணி எடுத்துக்கணு நம்ப வெச்ச அரிசிக்கு ரெண்டு மடங்கு தண்ணி எடுத்துக்கணுங்க
அ தண்ணி எடுத்துக்கணு அந்த தேங்கா பாலோட மிக்ஸ் பண்ணி
ஆமா தே அதாவது தண்ணி தேங்கா பால் இல்லனா தண்ணி
ஆ
தேங்கா பால் இருந்துன்னா தேங்கா பால் எடுத்துங்க நாலு டம்ளர்
அ ரெண்டு கிளாஸ் அர் அரிசிக்கு நாலு கிளாஸ் பா தேங்கா பால் ம்
ஆமா ஊத்தி அது ஒரு கோ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க
ம்
உப்பு போட்டு அது கொதிக்க வைங்க கொதி ச்ச அ அந்த தேங்கா பால் அந்த வ வதக்குன பொருள் எல்லா கொதிச்ச உடனே அரிசி போடுங்க அரிசி போட்டு மூடிடீங்க அப்டின்னா கொஞ்ச நேரத்துல அது வெந்து வந்துரு ஒரு எட் எண்பது சதவீத வெந்துச்சு அப்டினா அது மேல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அது மேல வெயிட் ஏதாது தூக்கி வைங்க குக்கர்லயு செய்யலாங்க சேம் ப்ரோசீஜர் குக் குக்கர்லயு செஞ்சுட்டு குக்கர் மூடி போட்டு அது அரிசி கொட் கொட்றோல்லிங்களா அரிசி போட்டு கலக்கிட்டு விசுல் போட்டு விட்டு டு மூணு விசுல் வந்துச்சுன்னா எடுத்துருங்க பல பலன்னு வந்துடு சாத அவ்வளவுதா
மூணு விசுலா என்து ரெண் எ ஏ எதுமே பாஸ்சுமதி ரைஸ் எல்லா பாத்தீங்கன்னா ஒரு விசுல் ஓ ரெண்டு விசுல் விட்டு இதுவாயிடும்
ஒரு ஒரு குக்கர் ஒரு ஒரு மாதிரிங்க என்னோடைய குக்கர் மூணு விசுல்லு உங்க குக் குக்கர் ஒரு விசுல்லு சில குக் சில பேர்து ரெண்டு விசுல் அது மாதிரி குக்கர் வே வேறு வேற மாதிரி இருக்கும்
ஆ அப்டின்னா நா ரெண்டு விசுல் விட்டு எடுத்துக்குற நானு
சரிங்க அப்றோங்க
அதுக்கு தொட்டுகிர்துக்கு என்னங்க செய்விங்க புலாவ்க்கு அந்த டால்ச்சா ஆ டால்ச்சா அதே அது எப்டி செய்வீங்க நீங்க நீங்க இப்ப வந்து பாத்தீங்னாப் புலாவே நீங்க இவ்ளோ பெரிய ரெசிபியா சொல்லிட்டீங்க அ ரொம்ப பெரிய லென்த்தா இருக்குங்க ஆனா டேஸ்ட்டு எப்டிருக்கு நல்லார்க்குங்ளா
நல்லார்க்குங்க
ம் அதா நீங்கதா சொன்னீங்ளே அ எல்லா மிக்ஸ் பண்ணி சொல்லிர்க்கீங்ளே நீங்கனா தால்ச்சா எப்டிங்க செய்வீங்க நீங்க
அ தால்ச்சா செய்ணுன்னா அதேதாங்க இட்டுக் எத்து வெச்சுக்ணும் பாத்தீங்ளா இஞ்சி பூண்டு பேஸ்ட் டெல்லா உங்குளுக் சொல்லும் போது அந்த வெங்காயத்துக்கப்றோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போன்ணுன்றதே மறந்துட் சம் பாருங்க அதையும் போன்ணுங்க
வா ஹாம்மா இல்ல
வெங்காயம் போட்டு வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்டியும் போட்டு வதக்கணு
ஐய்யோ இல்ல நீங்க சொன்னவா நீங்க அத மறந்துட்ருந்தாலு அ அ மறந்துட்டு இருந்தாலு நா செய்யம்மோது கண்டிப்பா இத செய்றங்கே எனா எம் பசங்க கேப்பாங்க அம்மா எதாது புதுசா செய்யேமா எப்ப பாத் தாலு சோறு சாம்பாரு தோச சட்னி இப்டியே செஞ்சுனுயா எனுக்கி இதெல்லா செஞ்சிட்டப்பற எதாது சொதப்பிட் டன்னா என்ன ஆகு அப்டின்றதுனால அத நா செய்றது இல்ல
மண்லா செஞ்சு குடுங்க இத நல்லாதா இருக்கு எனக்கு தெரிஞ்சி இந்த ரெசிபி நா செஞ்சுதாம் பலப் பேர் சாப்ட்டு நல்லா இருக்குதுன்ச் சொல்லிகிறாங்க எனக்கின்னாவோ அது சூடா சாப்டும் போது மட்டுந்தா புடிக்கும் மத்தட் டைம்ல தெகட்டிடு
ம் அப்டிங்ளா எப்போமே செய்றவுங்ளுக் கண்ட ஒரு மனப்பான்ம தாங்க நாங்க செய்றது யாருக்கும் புடிக்கிறதில்லன்னு எனக்குடன் நா செய்ற சாப்பாடு புடிக்காது மத்தவுங்க எ எடுத்துட் வந்தா அவுங்க டிஃபன் பாக்ஸதாம் பாப் பனேத் தவர எ டிஃபன் பாக்ஸ் நா பாக்க மாட்டேங்க அவுங்களுக் எப்டி போச்சி இன்னிக்கி நாள் எப்டி போச்சி ஒர்க்கல்லா எப்டி போச்சு போச்சுங்ளா
ஆ நாளைக்கி லீவுன் சொன்ன உடனே இன்னு சந்தோஷ்
உன்னு மகிழ்ச்சியாப் போச்சிங்ளா பரவாலைங்க ரொம்ப சந்தோஷமாருக் பீங்க நீங்கப் பேசறதுலந்தேத் தெரியு எப்பமே ஒரு சோகமா பேசுவீங்க போங்க வாங்கனு நாளைகி லீவுன்ன ஒன்னே ஒங்க மூஞ்சில அப்டியே அந்த புன்னகை தெரிகிறது ஆமா மகிழ்ச்சி தெரிகிறது தெரிகிறது பேசவும் தெரியட்டும் தெரியட்டும் தெரிகிறதுங்க நல்லா தெரியிது நாளைக்கு ஆப்பு எட்டு மணி வரையுந் தூங்குவீங்கில்ல
கண்டிப்பாக ஞயித்து கெழமனாலே எட்டு மணி வரையுத் தூங்கற்தா ஞயித்து கெழம
அ அப்பறோ நாளைக்கி என்னங்க ஸ்பெஷலு நாளைக்கி சண்டே
ஏங்க வேறு ஒருவர் இணைப்பில் உள்ளாங்க நா பண்றங்க
ஏங்க ரொம்ப நன்றிங்க பேசுறதுக்கு
நன்றிங்க நன்றிங்க